ப்ப சொல்லுங்க
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ போன கால்ல நல்லா நம்ம சண்ட போட்டு முடிச்சுட்டோ
உம்
இந்த கால்ல நம்ம வேற எதனா பேசலாமா
உம் பேசலா வேற என்ன பேசலா
உங்களுக்கு புடிச்ச கேம்ஸ் எதனா இருக்கா
எனக்கு பிடிச்ச கேம் அப்டின்னா எனக்கு இன்டோர் கேம்ஸ் புடிக்காது அவுடோர் கேம்ஸ் தா புடிக்கு
அவுடேர் கேம்ஸ்ல என்ன புடிக்கு
த்ரோபால் வாலிபால் இந்த ஓடற உக்காந்து வெளாட் வெளாட்டுலா புடிக்காது ஓடி ஆடி கபடி ஓ ஓடி புடிச்சி இல்லா கன்கி அந்த மாரி தா புடிக்கு
சேரி ஓக்கே த்ரோபால் எத்துக்கலா
ஓக்கே
துரோபால்ல எவ்ளோ பிளேயர்ஸ் வெளையாடலா
போ தெரியாது
அப்போ சொல்றீங்கப்
நா எத்தன பேரு நிப்போ நாங்க முன்னாடி ரெண்டு முன்னாடி கேப்ல ஒருத்தோங்க ஏழு அஞ்சு அப்புறோ ஒரு மூணு எட்டு ஒம்போது பேரோ பத்து பேரோ நிப் போ நாங்க காலேஜ் லெவல்ல வெளாட்னாலே இவ்ளோ தா நிப்போ ம்
சேரி வேர என்ன
நா ஒண்ணு பிளேயர் எல்லா கெடையாது நா எனக்கு புடிக்கு இப்ப எப்பிடி சொல்றதுன்னா இப்போ எங்கயாச்சு இப்போ வெளியே போறோ ஆ கபடிக்கு என்ன பண்ணுவோ அவ்ளதா பத்து பேர் இருக்குமா அஞ்சு அஞ்சு பன்னெண்டு பேரு இருக்குமா ஆரு ஆரு ஏ பதினாலு பேர் இருக்குமா இருபது பேர் இருக்குமா பத்து பத்து இப்டிதா எனக்கு தெரியு அவ்ளதா இருக்கிறத பாதியா பிரிச்சு வெளாடுவோ நா ஒண்ணு பிளேயர் கெடையாது அ பிளேயர் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க நீங்க எனக்கு என்ன வெளாட்டு பிடிக்குன் கேட்டா நா சொன்ன அவ்ளோதா
ஓ நீங்க பிளேயர் இல்ல அப்போ
புடிக்கு ரொம்ப அப்டிய பிளேயர் கெடையாதில்ல
ஓ நா கூட நீங்க சொன்ன ஒன்னயே பிளேயர்ன் நெனைச்சுட்டே
என்னது எனக்கு புடிக்கு நா நல்லா விளாடுவே பட் அதுல இருக்க ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட ஓரளவுக்கு தெரியும் ரொம்ப டீப் அளாம் தெரியாது
உம்
எனக்கு சீனியர் இருப்பாங்கள அவங்க தா நிக்க வைப்பாங்க வாமா நி நிக்க வச்சு அவங்கதா ஆய்வு பண்ணுவாங்க கைட் பண்ணுவாங்க வே வெலிய கீ ஹோல்டர்ஸ்லா வெளியே அங்க நிப்பாங்க உள்ள யாருக்காச்சு அடியே மூஞ்சு கீஞ்சு டேமேஜ் ஆச்சுன்னா கால் சுலுக்கிச்சுன்னா உள்ள வருவாங்க அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அவ்ளோதா ஒன்பது பேர் கிட்ட நிப் போ ஒன்பது பேர் நிப்போ எனக்கு தெரிஞ்சு ஒன்பது பேரு நினைக்கிற ஏ உங்களுக்கு தெரியுமா எத்தன பேருனு
உம் தெரியுமே எட்டு பேர் இருப்பாங்க மெயின் மொத்தமா எடுக்கறது வந்து பிஃப்டீன் மெம்பர்ஸ் எடுப்
ம் ஃபஸ்ட் ரோல தானே என்ன ஃபஸ்ட் ரோல தா நிக்க வைப்பாங்க.
ஆ மொத்தமா ஒரு டெவண்டிப் அதா சப்டியூசன் கே சேர்த்து ஒரு ஃபிப்டின் மெம்பர்ஸ் கிட்ட இரு
ஆ சப்ஸ்டியூஷன்ல கேட்டு பிப்டீன் சார் பிப்டீன் இருப்பாங்க. அதா பிப்டீன் பிப்டீன்ட்டு இருபாங்க. உள்ள வந்து நாங்க ஏ நைன் மெம்பர்ஸ் நின்னோம்னு நெனக்கிறே நானு.
உம். மெயின் பேடு பிளேயர்ஸ் வந்து ஆமா நைன் மெம்பர்ஸ்தா நிப்பாங்க உள்ள மெயின். அல்ல ஒருத்தருங்க வந்து ஒருத்தங்க வந்து. து இவுங்க ஆனா அது அந்த இது உள்ள இருப்பாங்க ஷார்ட் அடிக். இருக்குறதுல இருப்பாங்க.
ஆ அதுதா.
பணத்துல.
ஆமா பட்டுனா அவுங்க இப்ப எப்டின்னா அ தப்புன்னு அப்டியே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு அப்டியே பின்னாடி பின்னாடி போவாங்க. நாங்க அப்டியே மூவ்வாயிட்டே இருக்கணும் இப்ப எப்டின்னா. நா வந்து என்ன ஃபஸ்ட்டுல நிக்க வச்சுருவாங்க ஏன்னா லாஸ்டா போடுறதுக்கு லாஸ்டா போடுறதுக்காக. ஃபிலேஸ் அதா என்னவுட பெட். பெட்டரா பிளே பண்ணுவாங்கள வெளிய போய் டிஸ்டிக் லெவல்லெலா அடிப்பாங்க. ஸ்டேட்டு டிஸ்டிக்கு. அந்த மாரி அவுங்களெல்லா ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டுல நிப்பாங்க ஏன்னா அவுங்க ஃபஸ்ட்டு பால் த்ரோ பண்றதுக்காக. அப்போ அவுங்க. அவுங்க மூணு பால் த்ரோ பண் அவுங்க அவுட் ஆயி அதா ஃகேச் நெக்ஸ்ட்டு ஃகேச். புடிச்சுட்டாங்கன்னா. சேஞ்சு ஆகு அவுங்க புடிக்கலனா அவுங்களே த்ரோ பண்ணியே இருப்பாங்க. சோ அந்த மாரிக்கு இப்போ அவுங்க த்ரோ பண்ணி யாராச்சும் கேட்ச் புடிச்சிட்டாலோ இல்ல நம்பமள்து ஃபவுல் ஆச்சுனாலோ அவுங்க ரிட்டன் ஓடி வந்து ஃப்ரெண்டுல நிப்பாங்க நம்ம அப்டியே பின்னாடி போகணு அப்டியே மூவ் ஆகிட்டே இருக்கு மூவாயிட்டே இருக்கு கடைசிவரைக்கு நம்பள். லாஸ்ட் எண்டு முடிஞ்சுருச்சுன்னா அவுங்க அவுட்டு. அ ஆல் பேலன்ஸ் இருக்குறவுங்க வின்னு அப்டி இல்லனா இத்தன கேட்ச். புடிச்சு வச்சு கேட்ச் புடிச்சு இத்தன அவுட் பண்ணிட்டாங்க அப்டின்னா. ஆனா இத ஃபேஸ் பண்ணிதா வின்னு.
உம்.
ஆனா நா கரெக்டா யோசிக்கிறே. நா ஃபஸ்ட்டு எங்க எப்டி சொல்றது ரெண்டு நா மூணு ரெண்டு மூணு இப்டி நிக்க வப்பாங்க ஹா ஹா நாலு. நாலு நிக்க வப்பாங்க லாஸ்ட்டா நாலு நிப்பாங்க.
ஓ. வ்
இப்டி விஷேப் மாதிரி கிட்ட நிக்க வெப்பாங்க.
புரியுது. ஆனா வந்து. வீ ஷேப்பு எங்க இதுல வந்து எப்புடி நிக்க வப்பாங்கன்னா ஃபிரெண்ட்டுல மூணு அதுக்கு கேப்ல வந்து அழகா நிப்பாங்க.
ஆ அந்த ஃகே அந்த மாரி அந்த மெரியு
ஆஹ் ஏன்னா நான் வந்து பிளேயரா இருந்தே கேப் வ வைப்பாங்க அவும் இல்லாம பால்ஸ் வந்து எப்பவுமே வந்து வருது கம்மியா இருக்கும் ஆன லாங்
செம்பள வர்துத அதிகமா இருக்கும் ஆமா தூரமா அப்போ நம்ம ஹைட்டா இருக்கிறோங்க ஹைட்டா மெயினா ஹைட
அது ஆயிட்டு வெயிட் எல்லா குட்ட எல்லா பாக்க மாட்டாங்க பால புடிக்கிறவங்களதா வெப்பாங்க கரெக்டா பிளேயரா இருக்கறவங்கள கரெக்டா பிளேயரா இருக்க இருக்கரவங்களதா பிடிப்பாங்க தவிர இந்த பேகனிர்ஸ் எல்லாத்தையும் பிரெண்ட்ஸ்ல விட்டுருவாங்க அவங்க ஐட்டு எல்லாம் பாக்க மாட்டாங்க
அப்படின்னா நான் விளாடுவேன் நல்லாவே விளாடுவேன் நான் சிப்ட் டு சிப்ட் ஷிஃப்ட்டு டூ அங்க என்னன்னா அத பொறத்த வெரைக்கும் ஷிஃப்ட்டு ஒன்னுக்கு தா ஃபர்ஸ்ட் பியாரிட்டி
ஓகே
மெய்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு டூலியே நா ஸ்டேட் லெவல் போல ஷிஃப்டு டூலியே அந்த இது உள்ள உள்ள நின்னதுல நான் தான் உள்ள அந்த மேட்ச் உள்ள ஆள் பண்றதுக்கு
உஹம்
நின்னது நான் தா
உஹம்
ஆஹ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா வெளியேதான் புக்கு வச்சிருப்பாங்க பார்க்க வேடிக்கை பார்த்து இருப்பாங்க ஷிபிட் டூ நாலே மேட்சுக்கு வந்தா வெளியேதான் நீப் ஆமா ஷிஃப்ட்டு ஒன் தா இருப்பா உள்ள
உஹம்
ஆமா இந்த மாரி பார்சாலிட்டி எல்லாம் இருக்கும் காலேஜ்ல
உஹம்
உம்
ஆனா எங்க அப்படியே ஆப்போசிட் ஷிபிட் டூ தான் ஃபுல்லாவே உள்ள இருப்பாங்களே ஷிபிட் ஒன் வந்து படிச்சாவே இருப்பாங்க எல்லாருமே நாங்க அதுல போராடி வெளியே வந்தவங்க தான் நாங்கலாம் நாங்க வந்து மெயினா கப் அடிக்கணு அப்டின் சொல்ட்டு வெளியே வந்தவங்க தா கொஞ்சோ கப்பு எல்லாத்துலையு கப்பு நாங்க கப் எடுத்தும் ஃபஸ்ட் நா ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது எல்லாத்துலேயும் கப்பு குட்டி குட்டி கப்புங்க எல்லாமே எங் த வே ஆ எல்லாமே நெறைய ட்ராபிஸ் எல்லா இருந்தது நெறைய ஷீல்டு எல்லா வாங்கி வெச்சிருந்தோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ல அப்படி இருந்தது செகண்ட் இயர்லும் அதே மாதிரிதான் ஆஹ் மெடல்ஸ் ஜெயிச்சோம் அதுக்கப்புறம் வந்து அ ஆ ஓவரால்ஸ்ல ஓவ ஆல்ஸ் அடிக்கல நாங்க ஒரு சில கேம்ஸ்ல மட்டுதா இது பண்ணுவோ ஏன்னா கொஞ்சோ வந்து எங்களால இன்னு போட்டி எங்க எங்க நாங்க ஒன்னு இன்வால்வ் ஆயிடங் ஆயிட்டோனையே எங்களுக்கு எதிர் டீம் வந்து வர ஆரம்மிச்சுட்டாங்க எங்கள பாத்துட்டு அதுல வந்து எப்பவுமே காலேஜ் பிளேயரஸ் இருப்பாங்கள அவுங்கலா வர ஆரம் ச்சாங்க எங்க பார்த்தோனே ஏன்னா அவ்ளவு சீரியஸா இருக்காது காலேஜ் இதுல ஆனா அவுங்களா வந்தோனே அவ்ளதான் அது ரொம்ப சூடு புடிக்க ஆரம்பிச்சுது அப்படி இது பண்ணும் அப்புறம் நா தேர்ட் இயர் இருக்கும் போது எதுக்குமே போல மெயினா ஒன்னு ரெண்டுக்குதா போனேனா அனால வந்து அவ்ளலா எதுவுமே நா எதிர்ப்பாக்கல சர்ட்டிஃபிகேட் மட்டும்தா ஆ ஜஸ்ட் சர்டிஃபிகேட் கூட அவளோ நா வாங்கல நெனைக்கிறேன் சும்மா ஒரு ஆள் காட்டு வாங்கல சப்ஸ்டியுஷன் அதுக்குதா போனே தவர நான் கிரௌண்ட்ல இறங்கவே இல்ல லாஸ்ட் இயர்
அதா இதுக்கு முன்னாடி வரைக்கோ அப்படிதா இருந்தாங்க க்ரௌண்டுல்ல இறங்கனது வெளியெல்லா வெளியதா வந்து சப்ஸ்டியூட்காகதா இருப்பாங்க
ஆ ஏனா ஆனா நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே உள்ளதா இருந்த ஆனா கடைசியா வந்து இல்ல இத இன்னாது இன்னோ ஜூனியர்ஸா இருக்றவங்கள உள்ள இறக்குங்கனு சொல்ட்டு நாங்கலா வெளிய வன்டோம் ஏன்னா இதுக்கப்புறோ அவுங்கதா அவுங்கள வந்து ட்ராஃபிஸ் எடுக்க விடுங்கனு சொல்ட்டு எங்குளுக்கு ஆசதா ட்ராஃபிஸ் எடுக்கணோனு சொல்ட்டு நாங்கதா அப்பத்துலந்து எத்துனு இருக்குமேன்னு சொல்ட்டு எங்குளுக்கு ஒரு மாரி ஆயிச்சு ஆனாலோ அவுங்க இருக்கட்டோ ஏன்னா வந்து நாங்க வந்து எங்க சீனியர் காக நாங்க எஃபர்ட போட்டு எடுத்தோம் அப்டி இருக்கும் போது எங்குளுக்காக ஒ ஜூனியர்ஸ் பண்லோல
ம்
அப்படி ஒரு தாட் இருந்தது பட் அவுங்களால பண்ண முடியுல இட்ஸ் ஓகே தா அனால வந்து நாங்களே விட்டுட்டோ ட்ராஃபி எடுக்க முடியலனாலோ ஒரு சில இதுலல்லா ஜெயிச்சுட்டாங்க நாங்க எதிர்பாக்கல நாங்க எப்பவுமே அத்தலத்துலதா அடிப்போ இந்த கேம்ஸோடயே மோஸ்ட்டா இந்த கேம்ஸ் ஒ கோட்டைய வுட்டாலே அத்லெட்ல அச்சிருவோ
ஆ செரி சேரி
ஆ அதனால வந்து எப்டினாலோ எங்குளுக்கு கப்பும் வந்துரோ அதனால வந்து என்னதா எங்கள வந்து கொறைச்சு எட போட்டாலுமே போட முடியாது டீம
ம் ம் புரியுது புரியுது
ம் ஆனா நாங்க நாங்க வந்துதா ஆக்டிவே ஆச்சு டீம் அதுக்கு முன்னாடி வரைக்கோ ஒரு கப்பு கூட இல்ல நாங்க நாங்க மூணு வருஷோ இருந்தோ ஒரே அப்டியே ஃபில் பண்ட்டு வன்டோ கப்புங்கல
ஏன்னா ஒரே ஒரு கப்பு தா இருந்தது அதுவோ வந்து
சரி போதும் கப்பு புராணோ பாய்
சேரிங்க பாய்ங்க ம் பே
ஆஹ ஹ